ஹலோ
ஹலோ
ஆ எப்பிடி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ஆ சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் நீங்க எப்பிடி இருக்கீங்க நா நல்லா இருக்கே
ஓகே ஓகே ஓகே நானு நல்லா இருக்கே ரொம்ப பனிக்காலமா இருக் க்கனால அப்டியே கால்ல வெரைச்சி போகுது
நும் இங்கியு அப்டிதா சிஸ்டர் இருக்கு வேற ஏனா கொஞ்ச ஹார்டான பிளேஸ்க்கு போனு
ஹார்டான பிளேஸ்க்கு போனா காஸ்ட்லியா இருக்குமே அதுதா கொஞ்ச பயமா இருக்கு எங்க இவருக்கு சேல்ரி ம் லாங்ல போனு ட்ரெயின்ல போனு அது செட் ஆகாது அப்டே போனாலு நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வேணு ஆனா இவங்களுக்கு தா ஸ்கூல் இருக்கே எப்படி கூட்டு போறது நம்ம இங்கேயே எதாது கம்ஃபோர்ட் மாரி பண்ணிதா ஆகணு
பேசாம எல்லாரும் சொல்றது எங்கன்னா அ நம்ம ஃபேமிலி சேந்து ஏன்னா வெளியில ட்ரிப்பு மாரி பிளான் பண்ணலா அங்க போய்ட்டு இந்த மாரி அந்த பயர் பக்கு மாரல்லா பண்ணுவோல்ல அது என்ன வந் பேர வந்து வ சிஸ் ச்சனன நைட்ல வந்து ஃபயர் கேம் ஆ ஃபயர் கேம் மாதிரி பண்லான்னு வின்டர் சீசனுக்கு அது நல்லாருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா நம்ப வேணா ஹில்ஸ் போலாமா ஹில்ஸ் போலாமா ஹில்ஸ் போய் அங்க ஃபயர் கேம்ப் பண்ணம்னா இன்னு நல்லா இருக்கு அதுகான டிரெஸ் ஸ்ல்ல நம்ப வாங்கிக்கலா இல்ல ஏற்கனமா இருக்குன்னா அத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலா
ம் ஆமா பண்லாதா
ஆ சாக்ஸு நல்லா லெதர்ல சாக்ஸ் வாங்கிக்கலா லெதர்லயே அந்த சூட் மாரி வாங்கி க்லா ஏற்கனமா ஏன்ட்ட ஒரு ரெண்டு இருக் க்கு பசங்களுக்கு மட்டு வாங்கனு நீங்களு ஆல்ரெடி வச்சிருந்தீங்க இருக்கா இல்ல ஏதாவது டேமஜ் ஆயிடுச்சா
இல்ல ஒன்னு டேமேஜ் ஆய்ருக்கு ஒன்னு நல்லா இருக்கு ஒன்னு டேமேஜாருக்கு
ஓகே ஓகே அ ரெனோவேஷன் கூட பண்ணிக்கலா அத புதுசு வாங்கணுன் இல்ல ம் அதுக்கு ஒரு ஷாப் இருக்கு அங்க குடுத்து நம்ம ரெனவெட் பண்ணிக்கலா
ஓகே அப்ப அந்த ஷாப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க நா அப்புறமா மெசேஜ் கூடி பண்ணிவிடுங்க நாங்க பாத் து அது அண்ணனுக்கு தா பாக்குறே அடுத்தது பசங்களுக்கு வேற எடுக்கனு
ம் அங் அது வந்து ஹோல்சேல்தா நம்ம அங்கேயே வாங்கிகலா
சேரி ஓகே அப்ப பிரச்சன இல்ல இந்த பிரச்சன முடிஞ்சது இப்ப இத எல்லாத்தையு சொல்லி பசங்க தான எங்கியு வெளியில வரல இப்போதைக்கு என்ன விடுங்க அப்டின்னுட்டுருக்காங்க மே பி இத பத்தி சொன்னா ஓரளவுக்கு வருவாங்கன் நெனைக்கிறே
இப்பதா தேர்ட் மெட் முடிய போதல்ல தேர்ட் மிட்டமுக்கு ஒரு ஒன் வீக் லீவ்வுடுவாங்க
ஆமா அதா நானு நெனைக்கிறே இப்போ இவங்கள எலோ பேசி ச
சமாளிக்க முடியாது
அதுவும் நம உண்மதான் இப்ப அவங்க வேற வெரைட்டி வெரைட்டா இப்ப ரொம்ப குள்ளிருதுமா டீ போட்டுக்குடு காஃபி போட்டுக்குடு பஜ்ஜி செஞ்சு கொடுங்க போண்டா செஞ்சு கொடுங்க ஏதாச்சும் ஒரு சொல்லிட்டேதா இருக்கானுங்க
ஆமா நம்ம செஞ்சு செஞ்சு கொடுப்போம் இவங்க சாப்ட்டுட்டே இருப்பாங்க அப்றோ சாப்ட்டத கீழே இறைப்பாங்க அது ஆயிலியா டிக்கி ஆகும் இருக் க்கிற குளிர் பத்தாதுன்னு இதுல வேற நம்ம மாப் போட்டுத் தொடைக்கணும் அதுல வேற இன்னும் இதில வேறசேறும் அப்பப்ப
ம் ரொம்ப கஷ்டோ இந்த வின்டர் சீசன்ல
இது மாரி ஹில்ஸ் அது மாதிரி எங்கனா போயிட்டு ஃபயர் கேம்ப் மாரி போட்றலாம் ஆ இப்பா ஆ ம் அங்க ஸ்னோ கூட இப்போ கொஞ்சோ அதிகமா இருக்குன்றாங்க நம்ம இது மாரி சூட்லாம் வாங்கி போட்டு போனோனீங்க அங்க அவங்க மண் அந்த ஸ்னோமேனு இக்லவுஸ்சு அது மாரில்லாம் ரெடி பண்ணி அவங்க மண்ணு வெளையாண்டுட்டு இருப் பாங்கல்ல
ஆமா அது பசங்க செம எண்டர்டயன்மெண்ட்டாதா இருக் கும் நம்மள கொஞ்சோ ஃப்ரீயா விடுவானுங்க அங்க வெளையாடி டி இத செய்மா அத செய்மா இத பண்ண அத பண்ணின்னு சொல்லாம
ஆமாம்மா அந்த எடத்துக்கு போனும்ன்னு வைங்க நம்மளுக்கு வந்து அ அவங்கள சேஃபா பாத்துக்கணும்ன்றது ஒரு இருக்கவே இருக்காது எங்க விழுந்தாலும் போய் பனில தான் உழுவாங்க
ஆமா
அவ்ளோக்கா அடிபடாது ஆ அங் ங்கே வந்து பாத்தீங்க அப்டின்னா இப்பல்லாம் ஏதோ கேம்ஸ் மாரி கண்டக்ட் பண்றாங்க பனில பனி ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த ஸ்கேட்டிங்கு அந்த பனிய வச்சு ஏதாவது ஒரு ரெனவேட் மென் ரெனவெட் மாரி பண்ணாங்க அப்டின்னா ஏதாவது ஷேப்பு பண்றாங்கல்ல இப்ப நா சொன்ன மாரி ஸ்னோமேனு இக்லு
நீ சொல்ரீங்ளா
ம் ம் அதேதான் சும்மா டேம்ப றரியா ஒரு ஒன் அவு அவங்க செஞ்சு முடிக்கிறவரைலும் அந்த அந்த ஓ அ அ ஜட்ஜி வந்து பாக்குற வெரைக்கும் தான் அதுக்கப்றோ எப்டியும் அது இது ஆயிடும்ல கீழே விழுந்துருல
ஆமா
ஆ அதுவெல்லாம் பாத்து அது மாரி கேம்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்றாங்க இவங்கதான் ஸ்கேட்டிங்ல்ல நல்லா நல்லா வழிக்கி வழிக்கி விழுவாங்கல்ல
ஆமா அவங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அப்ப இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு தரவ அவுங்க பண்ணிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப நம்மள
கூட்டிட்டு கூட்டிட்டு போண்தா சொல்வாங்க அந்த மாரிதா இருக்கு நம்மளால கண்டுக்கவே மாட்டாங்க அங்க போனா நம்ம மண்ணு ஜாலியாருக்கலா
ஆமா இது இப்ப பட்ஜெட் பிரச்சன கெடையாது இதுக்கப்றந்தா எப்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரில பட்ஜெட் கம்ஃபர்ட்பிளா இருந்துச்சுன்னா நம்ம அக்கடி கூட வர்லா
ஆ ஆ அவ்ளோக்கு இல்லதா சொன்னாங்க பாத்தேன் அந்த எடத்த ப த்தி சர்ச் பண்ணி பாத்தன் அந்த கேம் கண்டக்ட் இத்துக்கு ஒரு ஒரு நூறு பாயோ நூத்தம்பது ரூபாயதா கேக்குறாங்க
ஒரு ஆளுக்கு சொல்றீங்களா ஊருல ஒரு ஃபேமிலிக்கு சொல்றீங்களா
ஒரு ஆள்க்கு ஏன்னா அந்த கிஃப்ட் குடுக்குறாங்கல்ல அதுக்காக கேக்குறாங்க
ஓ இது பரவாலதான் அவங்களுக்கு பட்ஜட் ப்ரண்லியா தான் இருக்கு
ம் ம் ஆமா அப்டியே நம்ம அங்க பக்கத்துலே பாத்தீங்கன்னா ஏரிலாம் இருக்கா அது நம்ப அப்டியே பாக்குற அந்த இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாறியே அந்த தூண்டில்லா அவுங்ளே கு அங்கயே வெச்சிருப்பாங்ளா ஏற்கனமா புடிச்சிட்டு புடிச்சிட்டு வெச்சுட்டு போயிருவாங்களாம் அதனால நம்ளே கூட எடுத்து யூஸ் பண்ணி மீன் புடிச்சி நம்மளே அந்த எடத்துலயே அ சமைச்சு சாப்புலா அது மாரியே இருக்கா
நல்லா இருக்கே இதுனா பசங்களு இத ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க
ஆமாமா ரொம்ப ஜாலியா இருக்கு
நமக்கு கொஞ்சோ டைம் கெடைக்கு
ம் இது மாரி ஃப்ரீயான ஒரு குக்கிங் பண்ணும்போது பண்ணும்போது இருக்கிற ஃபீல் எங்கிருக்கு இங்கன்னா அவசர அவசரமா குக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பனு இதே அங்க போயிட்டோ அப்டின்னா அவசரோ எதுவு தேவ இல்ல பொறுமையா அவுங்களுக்கு
லைஃப் இது கொஞ்சோ இப்போனானா நமக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
ஆமா கொஞ்சோ நல்லா இருக்கு நம்ம மைண்ட்டு ஃப்ரீயா இருக்கு ஆ இருக்கற ஒர்க் ப்ரெஷர் எல்லா அங்க போனோனா நம்மளுக்கு ஃப்ரீயாயிடு
ஆமாமா
ம்
ஃபர்ஸ்ட்டு எனக்குமே இப்போ இங் கெளம்பலான்தா தோணுது இவ்ங்ளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீஸு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி என்னன்னு சொல்லி பாக்கணு மொதல்ல ஃப்ர்ஸ்ட்டு ஆனா கெளம்பறதுக்கு ரொம்ப அடம்புடிப்பாங்க நா இத ஸ்னோ இத பத்தியெல்லா சொல்ல போறன் கேமிங் இருக்கிறதல்லா அப்றோ ஆட்டோமேட்டிக்கா அவுங்ளே குதிச்சிட்டு கெளம்புவாங்க அப்றோ
ஆமா ஆமா கண்டிப்பா கெளம்புவாங்க
நீங்க என்ன எப்போ கெளம்பற ஐடியால இருக்கீங்க?
ரெண்டு ஃபேமிலியு கலந்துக்க பேசிட்டு கெளம்பலா அவுங்களுக்கு எப்டி இப்ப லீவ் விட போறாங்க எக்ஸாம் ஒன்னு ஒரு ரெண்டு எக்ஸாம்தா இருக்கு
அவுங்களுக்கு
அதுக்குள்ள நம்ப என்ன பட்ஜெட் ஆகு எங்க போனு அங்க போனா யார்ட்ட பேசணு அப்டின்றதெல்லா நம்ம கேட்டு தெரிஞ்சு வெச்சுக்கலா எல்லா ப்ளான் பண்ணி வெச்சுகிட்டோ அப்டின்னா அங்க போய் எக்ஸிகியூட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு
ம் ஓகே இப்ப அதுல்லாம அந்த ஹில்ஸ் பேஷன் சைட்ல நம்ம போறோ அப்டின்னா அங்க ரெசாட்லா ஏதாவது இருக்குமா
ஆ ரெசாட் லா இங்க இருக்கு
ஓகே ஏனா ரெசார்ட் இன்னு போது இன்னு கொஞ்ச கம்ஃபர்டபிளா இருக்கு எல்லா டைம்லையு நம்மளால வெளிலயே இருக்க முடியாதுல்ல பசங்களு ஒரு அ லெவலுக்கு மேல டெம்பரேச்சர் தாங்க மாட்டாங்கல்ல
ம் ம் ம் நம்ம எப்படியு ஒரு த்ரீ ஆர்ஸ் டூ டேஸ் இருப்போ அங்கயே ஸ்டே பண்ணுவோ
ம்
திங்ஸ் எல்லா எடுத்துட்டு போவோ எப் எப்பவுமே அந்த வெஹிக்கல்லே வச்சு பாத்துட்டே இருக்க முடியாது ஒரு பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எதாவது ஒரு ரூம் பாக்கணு
ம் இந்த மாரி பிரெட் ஐட்டம் அந்த மாரி எடுத்து ட்டா நல்லாருக்குன்னு நெனைக்கிற
ஆமாமா இங்க நம்மளுக்கு கொஞ்சோ ரேட் கம்மியா கெடைக்கு அ நமக்கு தெரிஞ்ச பேக்கரிலே வாங்கிட்டு போயிரலாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி போயிரலா அங்க அவ ஹில்ஸ்னாலே அவுங்க ஏதாவது சூடு பண்ணி குடுக்கணுனாலே ஹை காஸ்ட்டு தா பண்ணுவாங்க நம்ப இங்கந்து எடுத்துட்டு போயிரலாம்
ஆ அதுவு கரெக்ட்டு தா
பிரெட்டு ஜாம்மு ஏதாவது வெஜிடபுள்ஸ்
க்கனு ஐட்டம் லா எடுத்துக்ட்டா நல்ல தா இருக்
ம் சேலட் மாரி சாப்பறதுக்கு எதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நட்ஸு அதெல்லா எடுத்துட்டு போயிரலா
ஆ
எப்டியு ஒரு ரெசார்ட் குடுக்குறவங்க வந்து கிச்சன்லா இருக்கு கிச்சனுக்குள்ள ஜாமான் எல்லா இரு கு அ ஒரு ரெண்டு மூணு பாத்தரமா வச்சிருப்பாங்க அப்புற ஓவன் லா வ ச்சிருப்பாங்க அந்த கரண்ட்டு அடுப் பு வச்சுருப்பாங்க அத வச்சே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலா அந்த ரெண்ட் நாளு எப்டி ஹேப்
ட ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம ரூம் குள்ளவே வந்து அந்த லேம்பு மாரி வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா இந்த மூவி எல்லா முடிது கா ட்டி இருப்பாங்க பாருங்களே விறகுல்லா வச்சு எரிய விடுற மாரி அது அந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து
ஆ ஆமா ஆமா ஹீட்டாவே இருக்கு அந்த அ அந்த பா ஒரு படத்துல எல்லா பாத்திருக்கே பாட்டிங்கல்லா எப்போமே அந்த அந்த ஃபயரரு ஃபயர் பக்கத்துலயே ஒக்காந்துட்டு புக்ஸ் எல்லா படிக்கிற மாரி எல்லா பாத்திருக்கே
ம் ஆமா ஆமா அந்த மாரி கூட இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது நமக்கு அந்த ரெசாட்ல அந்த பெஃசிலிட்டி இருக்குமா எனக்கு நார்மலாவே ஹீட்டு குடு குடுக்கறதுக்கு நம்ம மெஷின்லா இருந்தாலு இந்த மாரி பண்ணம் போது அது கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்குன்னு தோணுது
ஆமா ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கிறத விட ஒரு நேச்சுரலான ஒரு ஆ ஹீட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா
ம் அது ஒ
அது ஒரு மாரி வில்லேஜோட இதுவு நமக்கு ஆ தோணுல்ல அது க்காக சொல்றே
ஆமா ஆமா ஒரு சில ரெசார்ட்ல தா இருக்குன்னு சொல்றாங்க அது நம்ப வீட்ல அவுங்க கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லுவோ எந்த ரெசார்ட்ல இருக்குன் சொல்ட்டு அது மாரி இருக்க ரெசார்ட்ல நம்ப புக் பண்ணி போயிக்கலா
ஓகே
அதுக்கு ஒன்னு ஹை காஸ்ட் ஆகாது சின்ன சின்னத தா இருக்கு ரூமு ஒரு எப்படியு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர்லா இருக்காது ஒரு ஃப்ளோர்ல தா வைப்பாங்க ரெ ரெண்ட்டு அவ்வளக்கு அதிகமா இருக்காது பாத்துக்கலா
ஓகே ஓகே நீங்க கொஞ்ச இத பத்தி கொஞ்சோ டீ டஸ்லா தெரிஞ்சவங்கிட்ட கொஞ்சோ கேட்டுக்கோங்க ஏன்னா அப்புற அங்க போயிட்டு கஷ்டப்படுற மாரி இல்லாம
ஆ நாளைக்கு நா ஃப்ரீயா தா இருப்பே நா வேணா விசாரிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றே
ஆ சேரி ஓகே சிஸ்டர் ஆ அப்புற பேரண்ட்ஸ் எல்லா கூட கூட்டு போலாமா இல்ல நம்ம மட்டு போலாமா ஏன்னா பேரண்ட்ஸ் தாங்குவாங்களா என்னன் தெரில டெம்ப்ரேச்சர் அந்த அளவுக்கு அதுக்காகதா யோசிக்றே
அ ரொம்ப ஏஜ்ஜுடுன்னா வேண்டா அப்புற ஃப்ரீ ஃப்ரீஸ் ஆயிட்டு ஏதாவது ஸ்ட்ரோக் அந்த மாரி எதா வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்புற நம்ப மேலதா ப்ராப்ளம் ஆய்டு
ஓகே ஓகே ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸ் ஓகேதா பிரச்சனை இல்ல
ம் என் வீட்ல ஓகே ஆகாது நா கூட்டிட்டு வர்ல
ஓகே ஓகே நா அப்ப என்னோட பேரண்ட்ஸும் கூட்டிட்டு வரே
ஆ செர் ஓகே
ம்
செரி ஓகே நா ரெண்ட்டு காஸ்ட்லா பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்ற
ஆ செரி ஓகே சிஸ்டர் ஓகே பாய்
அ